வணக்கம் வணக்கம் எப்டி இருக்கீங்க ஆ நல்லாருக்கேங்க என்ன பண்ணிட்ருக்கி ஆ சாப்ட
தம்பி ஈவ்னிங் நா என்ன ஸ்பெஷல்ங்க
இன்னிக் சும்மா மீல்ஸ் தாங்க எது இன்னிக் சனி கெழமதான நாளைக்கின்னா கூட எதாது நான்வெஜ் அந்தமாரி இருக்கு
ம் வாரோ வாரோ எடுத்துருவீங்ளா
இல்லல்ல வாரோ வாரோ எடுக்க மாட்டோ செரி இப்ப பாப் பா கேட்டுட்ருக்கா செரி ஸ்கூலு தொடங்க போகுதுல்ல
எத்தனாந் தேதி ஸ்கூலுங்க அவுங்களுக்கு
நாலாந்தேதிங்க ஒங்குளுக்கு
இவுனுக்கு வந்து தம்பிக்கு பதினொன்னாந் தேதி சொல்லிருக்காங்க வர வியாழன் இல்லாமா அடுத்த வியாழன்
ஓ அப்படியா ஆனா நீங்க இப்பதான அவன போட்றீங்க யு கே ஜியா
ஆ
அதனாலாயாருக்கு இவுங்க
இல்லயே நா கேட்டு வந்தத கேட்டு வந்த இப்போ அ வந்து என்ன சொன்னாங்கன்னா எல் கே சி சேத்துல பாவோங்க டைரக்ட்டா வந்து யு கே சி சேத்தற அவுரு வந்து என்ன சொல்றது ஆ என்ன சொல்றாருன்னா ஆ ரெண்டு மாசோ எல் கே ஜி படிக்கிட்டு
ஓகே ஓகேங்க
அதுக்கப்புறோ வந்து அதுக்கடுத்துல்ருந்து ஒரு தூங்குறது எப்டி பள்ளிக்கூடோனா எப்டின் அவுங்ளுக் தெரிஞ்சிகிட்டு அதுக்கப்புறோ அவன யூ கே ஜி சேத்திற்லா அப்டின்டாங்க அவுங்குளு அதுக்கப்பறோ
ஏ இது ஒன்னு ப்ரச்சன இல்லைங்க அப்டியே விடுங்க என்னன்னா இங்க எனக்கு தெரிஞ்ச இ அதாவ்து என்னோட கணவரோட ஃப்ரெண்டு அவுங்க பையனையு அப்புடிதாவிட்ருந்தாங்க என்னன்னா ஆறு மாசோ வந்து எல் கே ஜி ஆறு மாசோ வந்து யூ கே ஜி இவுங்க ரெண்டு மாசோ சொன்னாங்க ஆனா அந்த அந்த பையனுக் வந்து அப்படி சொன்னாங்க ஆறு மாசோ எல் கே ஜி ஆறு மாசோ வந்து யூ கே ஜினு அவுங்க கொஞ்சோ ஒரு ஆ மாசோ லேட்டாதா சேத்தாங்க அது ஆ சோ அந்த பையனுக்கு அந்த ஏஜ்லதா சேத்துனாங்க என்ன காரணோ அப்டினா மறுபுடியு ஒரு வருசோ டிலே ஆய்ருல்ல அதனால அவுங்க அப்படி போட சொன்னாங்க
ம்
அப்றோ பாத்தீங் அப்ப அந்த கோவிட் டைமா அதனால அவங்கனால சேத்த முடில சோ இப்டி போட்ருந்தாங்க அவனு அதே மாரிதா ஆறு மாசோ எல் கே ஜியு ஆறு மாசோ யு கே ஜியும படிச்சாங்
ம் நையு சேத்துட்டு வந்து அவுங்க பள்ளிக்கூடத்துல வந்து சொன்னாங்க என்ன பேசுவ என்ன பண்ணுவே ஏ பி சி டி கா அக்கா கி காங்காச்சல்லா சொல்லிருவியானு கேட்டாங்க அ சொல்றாம் சொல்றான்பா பாத்துதா சொல்ல தெரிது பா க்காம சொல்ல தெர்ல இன்னொன்னு என்னனா பாத்தா எழுத தெர்ல
ஓகே ஓகே பாத்து எழுதிருவான்
பாத்து பாத்து எழுத தெரிது ஆனா அவ்ளதான் தெரிது
ஓகே
இதுவே பெரிய விஷ்யந்தா அப்டி சொல்லுட்டு இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ஸ்கெட்ச் பாக்கெட் ஃப்ரீயா குடுத்தாங்க பத்து பேத்துல இவன்தான் சொன்னா எனக்கு ஆச்சரியமா போயிருச்சு அதனால ஆறு மாசோ போடறதா அட்மிஷன் போடறதா இருந்தாங்க இவன வந் து வேணா ரெண்டு மாசோ தூங்கறது கொஞ்சோ தூங்கறதெல்லா கலையணோமல்ல அதுக்காக ரெண்டு மாசோ போதுன்ட்டாங்க
ஓகே ஓகேங்க இப்ப இப்ப பரவால என்னா பண்ணுவான்
எனக்கு நா ஒரு சொல்லி் குடுத்ததுக்கு ஒரு பெனிஃபிட் கெடைச்சுதுன்னு நெனைச்சிட்டு வந்துட்ட
அ சரி சரிங்க அதா இல்ல ஸ்கூல்லயே இவ்ளதா சொல்லி தருவாங்க என்ன அப்டினா அ அவுங்க பாத்தீங்னா எக்ஸ்ட்ராவா எதாவது வெளையாடறக்கு விடுவாங்க அதாவது ஸ்டோ அந்த கொழந்தைங்களோட வெளாட முடியு
இது வந்துதா ஸ்டார் ம் ம்
அதெல்லா அதுக்காகதா அவுங்க வந்து எல் கே ஜிலயே போட்டுக்கலா அப்டின்றுப்பாங்க கொஞ்சோ பழகற வரைக்கி
அ ரெண்டு மாசம் மட்டு போடறன்ட்டு இருக்காங்க
இப்ப நம் வீட்ல பாத்தீங்னா நீங்க அம்மா அ கணவர் உங்க கணவர் அவுங்க கூடவே அவன் இருந்திருப்பா இப்ப பாத்தீங்னா புதுசா எல்லாத்தையு பாக்கும்போது அவனுக்கு ஒரு இதா இருக்குல்ல சோ பாக்லா ரெண்டு மாசோ இப்டி பாக்கலா அப்டின்றுப்பாங்க
நா டைரெக்டா யு கே ஜி சேத்தியே ஆகணுன்ட்டுதா போன அப்றோ அங்கருந்துட்டு சொல்றமா என்னதா இருந்தாலு நா போட்டுருவ ஒன்னு பிரச்சன இல்ல உன் பையன் நல்லாதா சொல்றான் ஆனாலு வந்து அ அவுங் அவனுக்குனு ஒரு இது மென்டாலிட்டி எப்டி யோசி இத்தன நாளா வீட்ல இருந்தோம் இப்ப பள்ளிக்கூடோ வர்றதுக்கும்போது அவனுக்கு ஒரு புதுசா இருக்குமல்ல அதுக்காக அவர் சொன்னாரு சேரி ஒன்னு பிரச்சன இல்லைங்க சார் ஏழுமா இதுதானே போட்டு விட்டுருங்க அப்டின்ட்ட
அ சேரி விடுங்க
ம் எனக்கு எப்டி போய் பள்ளிக்கூடத்துல ஸ் என்னங்
பசங்களோட சேர்ந்துட்டாங்னா அப்பறம் அப்டியே பழகிட்டாங்கன்னா அப்பறம் அவுங்க அப்டியே அவுங்களே
இப்ப பாப்பா பள்ளிக்கூடம் போறதுக்கெல்லாம் அழுக மாட்டாங்களா
ஆஹா அழுகல மாட்டா இதநாள் வரை ஒரு நாளும் அழுததில்ல ஃபஸ்ட் நாளே அவ அழுகல கொண்டு போய் எல் கே ஜில தான் போட்டோம் எப்பமே அவ அப்பாவோட அப்பா புள்ள சரி கொ நாங்க சேர் கொஞ்சோ லேட்டா தான் போனா இன்னைக்கி சரி கோவிலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நாள் அப்டிங்கறனால செரி கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு நாங்க கொண்டு போய் விட போகும்போது அப்பா அ
கேக்குதுங்களா
நாங்க அவ எல் கே ஜி யு கே ஜி படிச்சது வந்து பக்கத்துல தான் அதாவது ஒரு ஒன் கிலோமீட்டர் நான் வந்து வண்டியிலேயே கொண்டு போய் விட்டு ட்டு திரும்ப கூப்புட்டு வந்துடுவேன்
ஆ
அப்பா உள்ள வந்து விடுங்க அப்டின்னு சொன்னாங்க அப்பா உள் இல்ல இல்லைங்க ம் இல்ல இல்ல ஆ அப்பா உள்ள வந்து விடுங்க அப்டின்னு சொல்லி சொன்னா ஆனா அவுங்க வந்து உள்ள வந் தா அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா மத்த குழந்தைகளா புது ஆளுங்கள கண்டா பயப்படுவாங்கல்ல இப்ப கொழந்தைங்கன்னா கொழந்தைங்கள பார்த்து பயப்பட மாட்டாங்க ஆனா ஒரு வெளிய இருந்து வர்ற லேடிஸோ ஜென்ஸோ அவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்படுங்கல கொழந்தைகளா புது ஆளுங்கல பாத் அதனால உள்ள அளோ பண்ண மாட்டோம் அப்டின்னாங்க சேர் அந்த மேம்மே வந்து எடுத்தாங்க இவ சேரி அப்டின்னு சொல்லிட்டு போய்ட்டா அவ்ளோதான் அப்பற அடுத்த நாள் இருந்து அப்டியே ஜாலியா போயிட்டா அப்பறம் நறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆனாங்க நல்லா பேசும் ஆ தூங்கு தூங்கு தூங்குனாங்கன்னா விட்ருவாங்க அந்த டைம்ல
இல்லப்பா ஒரு கொழந்தை வந்து தூங்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது கொழந்தையும் அப்டே
பி ரீ கே ஜ்ல்லைலா ஃபுல்லா தூங்க வைப்பாங்கங்க இப்ப எல் கே ஜி ல பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கூல பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கொழந்தை தூங்குச்சுன்னா விட்டுருவாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனா தூங்கலாம் வைக்க மாட்டாங்க தூங்கனா தூங்கட்டும்ன்னு விட் டுருவாங்க ஆனா ப்ரீக் கே ஜில வந்து கம்பல்சரி வந்து அவங்கள தூங்க வைப்பாங்க
ஆம்மாம்மா
தூங்க வச்சு ம் ஆனா அந்த மேம் எல்லாம் நல்லா பாத்து குவாங்க எப்டின்னா கொழந்தைங்க கொழந்தைங்க வந்து சாப்பிடல அப்டின்னா ஊட்டி விடுவாங்க அந்த நம்ம லன்ச் பாக்ஸ் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸு இது எல்லாம் ஃபுல்லா சாப்பிட வச்சுதான் அத க்ளோஸ் பண்ண வைப்பாங்க மேம் கிட்ட காமிச்சுட்டுதான் க்ளோஸ் பண்ணனும் சப்போஸ் ஒரு கொழந்தை வந்து சாப்பல்ல அப்டின்னா ம் அந்த ஆசிரியரே வந்து எடுத்து ஊட்டி விடுவாங்க
ம் ம்
அப்பறம் தான் அப்பறோ அவங்க க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க
இங்க வந்து எப்டின்னா ஆ அதாது ஆஃப் ஒரு மண் நேரம் தூங்க வெப்போம் அப்படின்னு இருக்காங்க எல்லாத்தியும்
ஓகே ஆ ஆனா என்ன ஆ ஒரு சில கொழந்தைங்க தான் தூங்கி ஏன்னா சத்தமா இருக்கறனால எல்லா கொழந்தைங்கனாலையும் தூங்க தூங்க முடியாது சில கொழந்தைங்க தூங்கி பழகி இருக்குங்கல்ல அந்த குழந்தைங்க மட்டும் நல்லா தூங்குங்க பாப்பா பொறுத்த வரைக்கும் அவ வீட்ல எப்பமே தூங்கவே மாட்டா மதியதுல ஆனா ஆ அதனால அங்க போய் தூங்கல அதே சமயம் பாத்தீங்கன்னா நைட்டு வந்தா கொஞ்சம் சீக்கிரமாவே தூங்கிடுவா ஒரு ஏழ்ரைக்கி அத மாரி வந்தது ஹோம் ஒர்க் எப்டியும் மூணு மணிக்கு ஸ்கூல் முடிச்சு வர்றா அப்டின்னா எல்லா ஹோம் ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டு அப்புறம் ஏழர மணி ஏழு மணிக்கு சாப்பிட்டா ஏழரைக்கு வந்து படுத்து தூங்கிடுவான் ஸ்கூல் டைம் என்ன
அஹ் மூணே முக்காலுக்கு முடியும் காலைல ஒ ம்பதேகாளுக்காமும்
ஒன்பதேகால்
மூணே முக்காலுக்கு முடிஞ்சுதுன்னா நாளை காலுக்குல்லாம் வீட்டுக்கு வந்துரலாம் அப்படின்ட்டாங்க மூணு ஐம்பதுக்கு முடியுமாமா
ஆ இவங்க ஆமா எல்கேஜி யுகேஜி க்கே ஜாஸ்தி தான் இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கே வந்து த்ரீ ஃபாட்டி தான் டைமு ஆனா காலைல கொஞ்ஜொம் சீக்கிரமா போவணும் அதாது எல் கே ஜி எட்ட எட்டை முக் லா இன்யா லாஸ்ட் விக்கே பாப்பாக்கு எட்டே முக்கால் தா எட்டே முக்கால்லேந்துந்து மூனே முக்கால் ம் ஒம்பதே காழ் ம் ஓகே ஓகே ம் ஓ எட்டாவது வரைக்குமே நாங்க வந்து பாத்தீங்ன்னா எல் கே ஜி யு கே ஜி வேற ஒரு பள்ளில விட்ருந்தோ பஸ் பஸ்ட் ஸ்டாண்டடுக்கு வேற ஒரு ஸ்கூல்
ம் ம் படிக்கிட் என்னா பண்றது நம்மளும் கஷ்டப்பட்டு படிக்க வெக்கிறோம் அவங்க அவங்க பாத்து படிச்சுட்டா போது வேற ஒன்னு இல்ல
முக்கியோம்
ஆமாங்க
சாப்ட்டீங்ளா
இல்லங்க இப்பதா சமைச்சிட்ருக்க வெளிய போனோநாமல எ அவங்கல்லா வெளிய வந்து சாப்ட்டா திட்டுவாரு என்ன சாப் ஐயோ எனநா கெஞ்சுவேன் ஏதோன்னு வாங்கி் குடுங்கனு ம் ம் வாங்கி தரமாட்டாப்டி காசு இருந்தா இருந்தாலு இல்லினாலு வாங்கி தரமா வீட்ல வந்து சாப்படுறதா நெனைச்சுக்குவாப்டி அது பாத்து பாத்து வாங்கி தருவார் ரு அதுவே வெறுப்பா இருக்கு ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் டயர்டா இருந்தா மட்டுதா கடைல சும்மால்லா கடைல லா கெடையாது
செரி விடுங்க நல்ல பழக்கந்தா அதனாலதா நம்ம வீட்ல வந்து சமைக்கிறோ இல்லின்னா சேரி பரவால விடு கடைல சாப்ட்டுக்கலா அப்டின்ருவோ ஏன்னா நம்ம சாப்பறதில்லாம நமக் கொழந்தைகளையு சாப்ட வைக்கிறோல அது இதுதான
என்னைக்காது ஒரு நாள் தா நா கேக்கற என் ஹெல்தில்லதா என்னைக்காது ஒரு நாள் தா நா கேக்கற தென தென கேட்டாதா தப்பு
அது கரெக்ட்டு தா
கரெக்ட்டு தா
என்ன சமைக்கிறீங்க
நின்னிக்கு வந்து சும்மா லேட் ஆயிர்ச்சுனு சொல்லிட்டு அரிசி பருப்பு சாதம் போட சொன்னாங்க அதைய செஞ்சுட்டு அப்புறம் முறுக்கு இருக்கு அப்றோ அது இல்லாம ஊறுகா இருக்கு போது
ம் ஓகேங்க சேரிங்க நீங்களு பாருங்க ஆ டயர்டா இருப்பீங்க சேரி நா அப்பறோ கூப்பர்றே ஓகேங்க சேரி பாய்ங்க
பாய்
பாய்